பேஸ்லா வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா தோழி
ம் நல்லாருக்க தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்க தோழி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
எ எல்லாரும் நல்லாருக்காங்க தோழி
சரி தோழி அ மதியான என்ன இனிமேதா தோழி சாப்புன்னோ நீங்க சாப்ட்டீங்ளா
ம் நா சாப்புல்ல தோழி இனிமேதா சாப்புடன்னோ தோழி நா இங்க இட்லியு இட்லி சாம்பாரு செஞ்ச தோழி நீங்க என்ன சாப்புட போறீங்க தோழி
நா பத்தீங்கன்னா இங்க வந்து வெங்காய தோசையு கார சட்னியு சாப்ட போறந்தோழி
சரிங்க தோழி சட்னியில என்னென்ன வகைகள் செய்வீங்க தோழி நீங்க
நா பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா சமையல்ல ஆர்வமு கெடையாது தெரிய தெரியவுந்தெரியாது பத்தீங்கன்னா வெங்காய சட்னி செய்வ தோழி தோழி தேங்காச்சட்னி செய்வ அப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டுக்கல்ல சட்னி செய்வ போ பொதினா சட்னி செய்வ கொத்தமல்லி சட்னி செய் வ உளுந்து சட்னி செய்வ தோழி உங்குளுக்கு இதுல எந்த சட்னி பத்தி தேவப்படுது தோழி
அ தோழி இப்ப உளுந்துச்சட்னி எப்டி செய்வீங்கன் கொஞ்சோ சொல்றீங்ளா தோழி
சரி தோழி இப்ப பாத்தீங்கன்னா உ உளுந்துலே நம்ம ரெண்டு வகையான சட்னி செய்லா ஒரு சட்னி பாத்தீங்கனா நம்ம சாதத்துக்கு கலர்ன சாதம்னா இருக்குல்லயா கலவ வை சாதம் அதுக்கலா பாத்தீங்கன்னா நம்ம தொட்டுக்கலா தோழி இன்னொரு சட்னி பாத்தீங்கனா நம்ம இட்லி தோசை இந்த மாதிரியான இதுக்கலா நம்ம வந் து சேத்துக்கலா தோழி இப்ப வந்து கலவை சாதத்துக்கு அப்பிடின் பாத்தீங்கன்னா அ வர வரமிளகாய் தேவையான பொருள் சொல் ற வரமிளகாய் ம் தேங்காய் கொஞ்சமா புளி அ உப்பு தோழி இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய எடுத்து எண்ண இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்க எண்ணெய் சேத்துக்கலாம் இல்லைனா நீங்க வெறும் கடாயிலே பாத்தீங்கன்னா இத எல்லாத்தையுமே வருத்துக்கலா தோ ழி ஆனா நா வந்து எண்ணெய் சேப்ப எண்ணெய் சேத்தாதா பத்தீங்கன்னா கொஞ்சோ சுவை அதிகமா இருக்கு தோழி
கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த வரமிளகா இருக்கு இல்லையா அத வந்து வருத்துக்கனு தோழி அப்புறம் பாத்தீங்கன்னா உளுந்து உளுந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு கருப் பு உளுந்து தா சேக்கணு அந்த கருப்பு உளுந்த நல்லா செவர நம்ம வதக்கிக்கணு தோழி வதக்கிட்டு அதுக்கப்பறமா கடைசியா பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காவ வந்து அந்த அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெய் சட்டி சுடு இருக்கு இல்லையா அதுல போட்டு வதக்கிக்கணு தோழி வதக்கிக்கிட்டு எல்லாமே ஆர்ணத்துக்குப்புறமா கொஞ்சமா உப் உப்பு சேத்து மிக்சி ஜார்ல நல்லா கெட்டியா தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கணு தோழி தோழி
ஆ சொல்லுங்க தோழி கேக்குற தோழி
அ அப்ற பாத்தீங்கன்னா நம்ம டிஃபனுக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா அப்டின்னு பாத்தீங்கன்னா உளுந்து வெங்காயம் தக்காளி அ வரமிளகாய் அவ்ளோதா இதுல பாத்தி ங்கன்னா நம்ம தக்காளியுமே அதிகமா சேக்க கூடாது தோழி அதே மாதிரியே ஒரு எண்ண சட்டி வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்பறமா கொஞ்சமா எண்ண ஊத்தி ஃபர்ஸ்ட்டு நம்ம உளுந்து போட்டுக்கணு தோழி உளுந்து போட்டு அது நல்லா செவற அளவுக்கு வருத்துக்கணு அத தனியா எடுத்து வச்சுரணு அப்புறம் பா த்தீங்கனா வரமிளகாய் வெங்காயம் தக்காளி பெரிய தக்காளியா இருந்ததுன்னா நம்ம பாதி தக்காளி போட்டா போது அதையுமே நல்லா சுருண்ட வதக்கனும்னு அவசியொ கிடையாது நல்லா லேசா ஒரு செவந்து வர்ர அளவுக்கு கண்ணாடி பதொ வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணு எடுத்து தனியா வச்சுட்டு பாத்திங்கனா எல்லாத்தையுமே நம்ம அரச்சுக்கணு கொஞ்சோன்டு அரச்சிட்டு தாளிக்கு பாத்திங்கன்னா அ வெறு கடுகு இருக்கு இல்லையா கடுகு ஒரு கடாய வந்து சூடு பண்ணி ட்டு அந்த கொஞ்சமா எண்ண ஊத்தி அதுல கடுகு போட்டு அ கருவப்பில போட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு தா நம்ம பெருங்காயத்தூள் அதுல கொஞ்சமா சேக்கணு சேத்திடு இதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்தீங்கன்னா நீங்க தோசயா இருக்கட்டு இட்லியா இருக்கட்டு வச்சு சா சாப்டிங்கனா நல்லா இருக்கு தோழி
சேரி தோழி நீங்க சொன்ன சட்னிய வந்து நானு செய்து பாக்குறே தோழி நா வந்து தேங்கா சட்னிலே ஒரு ஐந்து விதமான சட்னி செய்வே தோழி அ தேங்கா சட்னி எப்டி செய்வா அப்டின்னா தேங்கா பொட்டு கடல சின்ன வெங்காயொ பட்ட மெளகா வச்சு அரைக்க சட்னி வந்து ஒன்னு ஒன்னு தோழி இன்னொன்னு பாத்திங்கன்னா அதே மாரியே பச் பச்ச மெளகா சின்ன வெங்காயொ பொட்டுக்கடல வச்சு அரக்கிற சட்னி தோழி அது வந்து பாத்திங்கன்னா தண் சொல்லுங்க தோழி
நீங்க வெறு வெங் இது தேங்கா இல்லாம வெறு வெங்காயமு பட்ட மெளகா பொட்டுக்க இவ்ளோ மட்டு வச்சு அரச்சு அத எப்டி தோழி நீங்க தேங்கா சட்டின்னு சொல்றீங்க
தேங்கா இல்லாத சட்னி தோழி இது
ம் சொல்லுங்க வேற வேற சொல்லுங்க தோழி
அதே மாரியே பச்ச மொளகா பொட்டுக்கடல வெங்காயொ வச் செ சின்ன வெங்காயொ வச்சு அரக்கிறது வந்து இன்னொரு விதமான சட்னி தோழி
ம்
ம் அது வந்து தண்ணி சட்னின் சொல்லுவாங்க தோழி இது ரெண்டுமே ரெண்டுமே தண்ணி சட்ணினு சொல்லுவாங்க தோழி அ தோழி இன்னொன்னு வந்து பாத்திங்கன்னா பச்ச மொளகா தேங்கா பூண்டு மட்டு வச் ச்சு அரவோ சட்னி அரப்பே தோழி அது வந்து தொவையல் மாரி இருக்கு தோழி துவையல் மாரி இட்லிக்கு தொட்டுக்கிட்டா ரொம்ப ருசியா இருக்கு தோழி
ம் ம்
ம் ஆமா தோழி தோழி இப்ப பாத்திங்கன்னா இதுலயே சிறிதளவு கொத்தமல்லி வச்சு அரப்பே தோழி தேங்கா பச்ச மொளகா கொத்தமல்லி தீ அமச்சி அரப்பே தோழி அது பாத்திங்கன்னா அதுவு ஒரு வித ருசியா இருக்கு தோழி இட்லிக்கு நல்ல மனமா இருக்கு தோழி
ம் ம்
ஆமா தோழி உளுந்து சட்னி நா எப்டி அரப்பே இட்லிக்கி அப்டின்னா பட்டமெளகா பெரிய வெங்காயொ ம் கருப்பு உளுந்து பெருங்காயொ கண்டிப்பா வெப்பே தோழி இது மாதரி வச்சு இதெல்லா வ ச்சு அரப்பே தோழி மொதல்ல பாத்திங்கன்னா அ கொஞ்சமா எண்ணய விட்டு பட்டமொளகாய வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்பறமா கட்டி பெருங்காயம் போட்டு அதையு வதக்கி எடுத்துக்கிட்டு வெங்காயம் போட்டு அதயும் வதிக் வதக்கி எடுத்துப்போம்‌ தோழி வதக்கி எடுத்து ஆறுனதுக்கு அப்புறோம் மிக்சில போட்டு அடிச்சிட்டு ம் தொவையல்லாம் சாப்புலாம் தோழி அத தாளிப்பு கொடுத்தா அவ்ளோவா ருசி இருக்காது அதனால துவையல் மாறி சாப்புலாம் தோழி அது இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தோழி தக்காளி வெக்கணுனு தேவயில்ல தோழி அதுக்கு
அ அ
பெருங்காயோம் ரொம்ப முக்கியோம் அந்த அந்த தோவயலுக்கு பாத்தீங்கன்னா பெருங்காயோம் ரொம்ப முக்கியோம் தோழி
அ அ செரி தோழி இப்போ நா எப்டி தேங்காய் சட்னி அரைப்பேன் அப்டின்னு பாத்தீங்கன்னா ஆ தேங்கா ஆ பட்ட மளகா போட்டு அரைக்கிற மாதிரில இருந்தான் பட்ட மிளகாய் பொட்டு கல்ல ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயோம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மிக்சில நல்லா அடிப்பேன் தேங்கா பாத்தீங்கன்னா தேவையான அளவு அதுலயே பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சமா புளி சேத்துகோனோ தோழி நல்லா அரச்சதுக்கு அப்புறோம் பாத்தீங்கன்னா தாலிப்பு பாத்தீங்கன்னா கடுக்கு ம் ஆ உளுந்து உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுல கொஞ்சமா பெருங்காய தூள் போட்டுன் னோ ருசி நல்லாருக்கும் தோழி இது வேணா நீங்க செஞ்சு பாருங்க தோழி உங்ளுக்கு கண்டிப்பா இது புடிக்கும் நம்ப தாராளமா தேவைக்கேர்ப தண்ணி ஊத்திக்கலாம் தோழி இந்த தொவைல இந்த சட்னியில
செரி தோழி நானும் முயற்சி பண்ணி பாக்குறன் தோழி நீங்க சொல்லும் போதே வாய் ஊறுது தோழி ருசியா இருக்குன்னு சொல்லி ஆ நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் தோழி
கண்டிப்பா தோழி இப்போ நான் சமீபத்துல ஒரு சட்னி ஒண்ணு பாத்தன் தோழி யூடியூப்ல இது பாத்தீங்கன்னா வெறும் வெங்காயமும் ஆ வெங்காயம் உளுந்து கள்ள பருப்பு ஒர ஒரு பீஸ் பத்தி ங்கன்னா வெள்ளோம் ரொம்ப இல்ல சும்மா ஒரு இன்ச்சு இதோ இந்த சட்னியுமே வந்து நல்லா இருக்கு தோழி இது எப்டி செய்யணும் இதையுமே வந்து வெங்காய சட்னின்னு தான் சொல்றாங்க இது எப்டி செய்னோனா ஆ வெங்காயோம் இருக்கு இல்லையா பெரிய வெங்காயோம்‌ பெரிய வெங்காயமோச்சு சின்ன வெங்காயமோ அத நம்ப தேவைக்கேற்ப்ப கட் பண்ணிட்டு அந்த வானல்ல கொஞ்சமா எண்ண ஊத்தி நல்லா வதக்க கூடாது கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பீஸ் இஞ்சி ரெண்டே ரெண்டு பீஸு பூண்டு போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த பட்ட மொளகா இருக்குல்லையா பட்ட மெளகாவும் நம்ப தேவைக்கேற்ப போட்டுகனும்‌அதுல போட்டுக்கண்ணும் அதுல போட்டுட்டு் கொஞ்சோண்டு புளி போட சொல்றாங்க கொஞ்சமா ஒரு இன்ச் அளவுக்கு புளி போட்டுட்டு நல்லா வதக்கணும் ரொம்பலாம் வதங்க கூடாது கொஞ்சமா தான் வதங்கணும் அதுக்கப்பறோம் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லபருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இருக்கு இல்லையா உளுத்தம்பருப்பு அது ரெண்டுத்துமே நல்லா செவற வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுலயே கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கணும் வெள்ளம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு இத நல்லா அரச்சி தாளிச்சோன்னா இந்த சட்னி நல்லா இருக்கு தோழி தாலிப்போட சேத்து பாத்தீங்கன்னா பெருங்காய தூள் போட்டுக்கணு
சரி இத நா சொல்றே சரியான்னு சொல்றீங்ளா
ஆ சொல்லுங்
வெங்காயம் பட்டமெளகா உளுந்து வெள்ளம் இது வெச்சு அரைக் கணுமா‌த் தோழி
ஆமா தோழி ஆனா பாத்தீங்கனா பஸ்ட்டே நம்ம அந்த உளுத்தம்பருப்பையு கடலப்பருப்பையு வதக்கிகனு
செரி தோழி
வதக்கிட்டு அதுக்கப்புறந்தா வெங்காயம் போடணு இது ரெண்டு தரும் தனியா எடுத்து வெச்சுக்கணு வெங்காயம் பாத்தீங்கனா கண்ணாடி பதத்துல வதக்கணு அது வதக்குனதுக்கு அப்பறமா தா நம்ம மொளகா போடுணு
செரி தோழி
அதுக்கப்பறமாதா இஞ்சையு பூண்டையு போடணு சின்ன சின்ன பீஸ் போடணு அதுக்கப்பறமா தா உப்பு போடணு கொஞ்சமா புளி போடணு அரை ஒரு சுத்து அரச்சிட்டு அதுக்கப்புறந்தா வெள்ளம் போடணு
செரி தோழி முயற்சி பண்ணி பாக்குறே தோழி
அஹ எடுத்துட்டு தாளிக்கு போது கடுகு போட்டு தாளிக்கணு கடுகு ரெண்டு பட்ட மொளகா கிள்ளி போட்டு தாளிக்கணு பட்ட மொளகா வந்து ஆப்சனல் தா உங்ளுக்கு வேண்னா போட்டுக்கலா இல்லன்னா கருவேப்புல போடணு அடுத்து அடுப்ப ஆப் பண்ணிட்டு தா நம்ம பெருங்காய தூள் சேக்கணு
ஆ செரி தோழி செரி தோழி நா முயற்சி பண்ணி பாக்குறே தோழி இது மாறி விதவிதமா சாப்பாடு தா சாப்டணுனு சொ ல்லி என்னுடைய குழந்தைகளு செரி கணவரு செரி விரும்புறாங்க தோழி அதனால விதமா விதமா முயற்சி பண்ணி பாக்குறே தோழி நன்றி தோழி மறுபடியு பேச சலாம்
நன்றி தோழி
தேங்க்யூ நன்றி தோழி